சொல்லுங்க சார்
ஆஹ் சொல்லுங்க அப்றென்ன பண்றிங்க
ஒன்னும் பண்ணல சார் இப்பதா எல்லால வேலையு முடிஞ்சிச்சு கிச்சனுக்கு ஒரு கும்பிடு போட்டு வந்தாச்சு
ஓ
காலையில இல்ல சார் இன்னும் இருக்கு காளு முடிச்சுட்டு தா தூங்கணும்
ஓகேங்க
உம் உங்களுக்கு எத்தன இருக்கு சார் இன்னு
இது இது பதினெட்டாவதா பத்தொம்பதாவுதா தெர்லங்க இன்னு எனக்கு பதினோரு கால் பேசணுனு நனைக்கிறேங்க
அப்டியா இப்ப இருவது இருக்குல்ல ஆனா இருவது முடிச்சர்னு இல்ல
ஆமாங்க ஆஹ் இருவது முடிச்சாதா வருங்க உம் சரி உங்களுக்கு
எனக்கும் இருவது இதோட முடியுது சார் இப்ப நீங்க பேசுறதோட இருபது முடியுது நைன்டீன் வந்துருக்கு ஆனா நா கால் பேசுனா தா முடியுமோ
ஆமாங்க ப்ப நீங்க கால் பண்ணாதா ஒரு கால் ஒரு டாஸ்க் முடியு இப்ப இப்ப நைன்டீன் இருக்குன்னா நீங்க பண்ணாதா ட்வண்டி ஆகும்
சேரி சேரி சேரி சார் உங்களுக்கு இது வரைக்கு எவ்ளோ அமௌண்ட் வந்துருக்கு
அதை நான் டோட்டலே பண்லேங்க அது எப்டி பாக்குறதுன் தெர்ல தம்பி தம்பியோட ஒய்ஃபுதா சொல்றன்னாங்க
ம்
ஆனா அதை பத்தி நா எது கேக்கவில்லைங்க
அவுங்களு இருக்காங்களா இந்த க்ரூப்ல
யாருங்க ஆ இருக்காங்க நேத்துக் கூட பேஸ்னீங்ளாமா அனிதா ஆமாங்க ம்
ம் ம் எனக்
வந்து இன்னைக்கு வந்து அ அமௌன்ட் மட்டு இருநூத்தி இருவத் ரெண்டு ரூபா வந்துச்சு ஆமா இன்னைக்கு மட்டு நேத்து இன்னைக்கு சேத்து அமௌன்ட் நேத்து இன்னைக்கு சேத்துங்க
ஆமா
எனக்கு தெரிஞ்சு அதிகமா எஸ் அவைலபுள்ன் கேட்டா எஸ் எஸ்ன்னு சொன்னது நீங்க தா
இல்ல உண் உண்மையாவே நா இப்ப தானே ஜாயின் பண்ணிருக்கே நேத்துல இருந்து தா
நானு நேத்திலிருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ற ஆமாங்க நறைய வாங்கி இருக்கேனா நாங்கூட எயி ட்டீன் தா முச்சிக்கு நீங்க நைன்டின் டிங்க
ஆமா நா நைடீன்ல இருக்கேன்ப்பா இன்னைக்கி ஈவ்னிங் தா இந்த ட்ரிபிள் டூ அமௌண்ட் வந்துச்சு
ஓஹோ ஈவ்னிங்னா உங்க உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சா இல்ல மேல சிம்பிள் காட்டுது இன்னு எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்ல ஆ எப்டி முடியு எப்டி அமௌண்ட் வரு எதுவுமே தெர்ல என்னன்னு அதுதா அவுங்கக்கிட்ட கொஞ்சோ கேட்டு சொல்லுங்க அப்பறமேட்டா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா
அ அந்த அமௌண்ட்ட எப்டி நம்ப அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்றது அதெல்லா கொஞ்சொ கேட்டு சொல்லுங்க அவுங்கக்கிட்ட நா இன்னக்கி மதியொ கூட பேசுன வனிதான்றவங்கக் கிட் ட
ஆ அதா சொன்னாங்க
சொன்னாங்களா
ஆ
சேரி சேரி ஆனா நீங்களு நானுந்தா அதிகமா பேசிட்ருக்கோ
கண்டிப்
இதுல ஜென்ஸ் கூட இருக்காங்கன்னு எனக்கு அப்பதா தெரியுமே
அ ஹு நானு சேரி எனி ஒன் நேத்து நைட்லா எனக்கு நானு எனி ஒண் எனி ஒண்ணு கேட்டே இருக்கே யாருமே ரிப்ளே பண்ண மாட்டேறாங்க யா
இல்ல சார் ஜென்ஸுன்றதுனால கொஞ்சொ பயமா இருக்கு சார் என்ன பேசற் து ஏது பேசற்துன்னு தெரியில
இல்லிங்க நா பாத்த ஜென்ஸு தாங்க அதிகமா ஆன்லைன்லயே இருக்காங்க அவங்களே ரிப்ளே பண்ண மாட்டேக்கிறாங்க ஆ ஆ ஆ இதுவே அவ பொண்ணுங்களா இருந்துருந்தாங்னா அவுங்க எஸ்ஸுனு போட்ருப்பானுங்க அ ம்
அப்டிதா இருக்கு என்னான் தெரியில பாக்கலா
ம்
எங்க போய் முடிய போதோ தெர்ல இந்த ஆப்பு என்னமோ வருது நாங்க இதுக்கு முன்னாடி டெலி காலிங் ஒர்க் பண்ணிட்ருந்தோ சார் ஆ அத்ல வந்து மன்த்லி
மன்த்லி ஒரு தௌசண்ட் அப்டி சார் ஓகேங்க
நல்லா போயிட்ருந்துச்சி எலெக்ஷன் வரைக்கு ஆமா இங்க சென்னைலதா ஒர்க்கோம்
அதானா
ஆமா
இதுலயேவா இல்ல
போஃன்லயேதா
போன்ல கேங்க நான் கேட்டன் இந்த ஏப்லய பண்ணியிருேன்
இந்த ஆப்ல இல்ல வேற ஒரு ஆபீஸ் மூலியமா எங்களுக்கு கொடுத்து தாங்க
ஓகே ஓகே ங
இதூல் நான் தான் டாப்ல இருந்தேன்
ஓ பரவல்ல நான் நம் பார்த்தது என்னன்னா நேத் ஃபுல்லா நீங்கதான் ஸ் ஸ் பேட்டிக்கு நீங்க தான் டாப்ல இருப்பீங்கு நினைச்சேன்
இல்லப்பா எனக்கு அவ்ளோதான் அமௌண்ட் வந்துச்சு ரிபிள் டூ தான் வந்துச்சு ந இன்னைக்கு ஈவினிங் வந்துச்சு நேத்து எதுவோ வர இல்ல இன்னைக்கு ஈவினிங் ஆ அ கூட எப்படி இதுன்னா நம் எந்த கேஷம காட்டவே மாட்டேே சொல்லிட்டு தேவையில்லாம எதையோ போய் ஓபன் பண்ணி பாக் போவேன் அந்த அமௌண்ட்ட் காமிச்சுச்சு சரி அது கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தே அது வந்து அப்படியே அந்த பாக்ஸ் மாதிரி வந்து மேல அப்படிய நின்ருச்சு
சேரி சேரிங்க
ம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணனும் என்ன பண்ணனும்னு எதுவுமே தெரியல சரி நானும் கம்ன்னும் விட்டு வர போ போதுவரட்டோ வந்தா வருது வராக் கட்டி போதோண்டுக்
அந்த டேஸ் போர்டுனு ஒண்ணு காட்டும் பாருங்க அதுலதா பாக்கணும்னு நெனைக்குற
அப்படியா சரி பாக்கலா
ம் ம்
அதா முப்பது முடிக்க சொன்னாரே முப்பது முடிச்சதுக்குப் அப்புறோ என்ன வருதுன் பாத்துட்டு ஏன்னா இதுல வேல செய்ற மாரியே எங்குளுக்- தெரியுல அதுலனா நாங்க ரொம்ப பிர்ஷராக ஒர்க் பண்ணோ அதோ தேர்தல் நெருக்கத்துல ரொம்ப டார்ச்சர்ப் கட் பண்ணி எடுத்துட்டாங்க எப்படி சொல்ல நம்பளே நின்னு லான் இருக்லாமா அளவுக்கு ப்ரெஷர் குடுத்தாங்க ஆனா அதையு தாண்டி வந்து ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணி அவுங்களே பிரேக் குடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு
புரியுது புரியுதுங்க
ஆமா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவோ அதுல நாங்க ஒரு அஞ்சு பேருதா டாப்புல இருந்தோமே
ஓஹோ சேரி சேரிங்க
து வந் நறைய எடத்துல முன்னூறு நானூறு ஐநூறுனு காஸ் கட்டி கட்டி கட்டீ வேஸ்ட்டா போயி இந்த ஒர்க்கு மேல இன்ரஸ்ட்டே இல்லாம ம்பொ சீப்போனு ஆய்டிச்சு இப்ப கூட எனக்கு எப்டி சொல்றது பாப்பா ஸ்கூலுக் பொய்ட்டானா எனக்கு வெளியில ஒர்க்கு ரெடியா இருக்கு
சேர் செரிங்க
ஏனா இவ டெலிவரி ஆவுறதுக்கு முன்னாடி வரிக்கு நா ஒர்க்கு பொய்ட்டுதா இருந்தனே நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போப் போறன்னா இன்னக்கிதா சேல்ரில்லா வாங்கிட்டு சொல்லிட்டு வந்தே இப்போ போனா கூடொ ஜாயின் பண்ணிடுவ
சேர் சேரிங்க
ஆனா இப்ப இவன வெச்சுட்டு போவ முடியாத சூழ்நிலைக்கு இந்த வேலைய பாத்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்க வேண் ண்டியதா இருக்கு ம் ம் இந்த கொழந்தைங்கதா எப்டி சொல்றது நம்மளுடைய இதுக்கு தடையா இருக்கா மாரி ஒரு
சேர் சேரிங்க
ம் இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கனா இவங்கள அனுப்பி உட்டுட்டு ஆமா இவங்கள அனுப்பி விட்டுட்டு ஏதோ ஒரு சேத்து சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு வெச்சிர்ணு கண்டிப்பா ஒருபா கூட இல்லாம ஒவ்வொரு வா டியு அவருக்கிட்ட போய்ட்டு இது வேணு அது வேணு வாங்கி குடுங்க வாங்கி குடுங்கன் கேக்கம்போது சங்கடமா இருக்கு கேக்கறதுக்கே விருப்பொ இருக்காது சில டைம்ல வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருந்தோ அங்க கூட அப்டிதா நா வந்து இயரிங் பைத்திய
ம்
எங்க பாத்தாலு வாங்கணு நெனைப்பே அங்க எனக்கு கேக்கவு தோணல கேக்கலாமா வேணாமா திரு திரு திருனு முழிச்சிட்டு வாங்காமே வீட்டுக்கு வன் ட்டே எனக்கு இன்னமு அது க ட்டமாவே இருக்கு வீட்டுக்கு வந்து சொன்னே கேக் கவே இல்லை நானு ஆனா எனக்கு அந்த இயரிங் புடிச்சி ஏ அங்யே கேக்க வேண்டியதான ஒரு நூறுபால என்ன ஆய்ட போ இல்ல ஊங்கிட்ட வந்து சும்மா சும்மா கேக்குற அதுனால சேரி கேக்காம விட்டுட்ட அப்டின் சொல்ட்டு
சேர் சேரிங்க நீங்க லௌ மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா
லவ் மேரஜுதா
ஓஹோ செரி சேரிங்க ம்
மானவரு கோல்டு பிளாக் கோல்டு ஆனா
செரி சேரிங்க.
ம் அந்த மாரி எது கேட்டாலு எப்டி சொல்றது லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது ஃபேமிலியலா ரொம்ப எதுத்துட்டு வந்துட்டே அதுக்கப் ரோமர் நாள் எனக்கு காலையில பிரஷ் தாங்க ஆரம்பிச்சாரு இப் இன்ன வரைக்கோ ஏதாவது அங்க தா இருக்காரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ம் ம் அதனால ரொம்ப நல்ல மனுஷ அக்கா எப்டி சொல்றது அவுங்கள எதித்து வந்ததே இவருக்காக தா அவுங்களோ கல்யாணோ ஒருத்தர பாத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவர் கம்ஃபர்டபிளா இருப்பாரான் தெரியாது
தெரியாது ஆமா
ஆமா இப் இப்ப நான் வந்து எப்படின்னா உம் வசதி இல்ல கஞ்சி ஊத்தனாலும் குடிப்பேன் வஸ் இருக்க மீன் குழம்பு போட்
பாலும் குடிப்ப அதா அதான்
அதனால எனக்கு அவர் க்கோ ரொம்ப செட் ஆயிடும் ஆமா அதனால பிரச்சன இல்ல இப்ப வர்றவன் என்ன பண்ணுவா ஏதாவது ஒரு விஷயத்துல சண்ட வந்தா நம்ம உடனே அம்மா வீட்டுக்கு போனுன்னு தோணும் இங்க நான் நைட் பன்னெண்டு மணிக் க்கு நான் எங்க அம்மாவ பாக்கணும் போகணும்னு தோணும்னு சொல்லிச்சுன்னா கூட்டு போயிடுவாரு ஆமா அதுக்காக நான் கேக்க மாட்டேன் சொல்றேன் உம் அதனால அதே மாறி அவர் பக்கம் தான்
சேரி
எல்லாமே இந் இதே சரவுண்டிங் தான் என்ன மிஞ்சி போனா ஒரு ஹாஃப்னவர் டிராவல் ஒன் ஹவர் டிராவல் அப்படிதான் இருக்காங்க மாமியார் வீடு ஒரு ஹாஃபனவர் டிராவல்லு அங்க இருந்து கொஞ்சோ தூரம் ஒரு கால்அவர் டிராவல்ல எங்க எங்க வீடு
ஓ சேரி சேரிங்.
நாங்க ரெண்டு பேரும் எயி்த்துலருந்து ஒரே கிளாஸ்மேட் ட்வெல்த் வரைக்கும்
எய்த்துலருந்து ஆ
எய்த்துல இருந்தே.
ஆ ஹா சேர் சேர் ரொம்ப ஸ்ட்டாங்கானது அந்த ட்வெல்த்து முடிச்சோடனதான் ட்வெல்த்து முடிச்சோன்ன
ஆமா அப்பதான பாக்க முடில அவங்க வேற காலேஜ் போட்ற மாறிருந்தாங்க நான் வேற எடத்துக்கு போற மாறிருந்தேன்
சேரி சேரிங்க
அந்த மாறி ஆயிட்டோம் உம் அப்புறோ தா எப்டி சொல்றது ஆஹ் டெய்லி பாக்றதுனால அது தெரியல. அது பிளஸ்ட்டூ லீவ்லதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவுங்க அது வரைக்கும் ஒரு உண்மய சொல்ணும்னா அவர்க்கு என் வீடே தெரியாது.
வீடே தெரியாதா.
ஆமா என் பின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட் ட்டு வருவாரு நான் அப்ப வந்து எப்டி சொல்றது குட்டியா குள்ளமாருப்பேன் ரொம்ப குட்டி பொண்ணு மாறி இருப்பேன்னா சந்துக்குள்ள பூந்து பூந்து பூந்து ஓடிட் அவுங்களு டெய்லி இப்டி இப்டீ ட்ரை பண்ணாங்க
ஆஹ்.
கப்றோ ப்ளஸ் டூ முடி ப்ளஸ் டூ நடுல தா தெரியு அவுருக்கு எங்க வீடே அது வரைக்கு ஒரு நாலு வருஷமா வீடு தெரியாது அத டெய்லி கேப்பாங்க. இன்னிக்காவ்து உங்க வீட்ட காட்டுவியா எதுக்கு வீடு காட்டணு அப் ப்டின்னு நா கேப்பே இல்ல ஸ் சேட்டடே சண்டே நாங்க அங்கதா கிரிக்கெட் விளையாட வருவோ தண்ணி தாகோ எடுத் த உங்க வீட்ல வந்து குடிப்போல அப்டின் ஸ் சொன்னாரு அப்டியா பட்டு தண்ணி குடுத்துட் நீ வரணுனு அவசியமே இல்ல சொல்டு நா காட்டவே இல்ல
ஆஹ்ஹ சேர் செரிங்க
ந்த மாரி எங்களோட கத அப்ற கல்யாண பண்ணிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டே ரொம்ப கஷ்ட்டப்பட் பனா எப்டி சொல்லி எதுமே இல்லாம வந்துட்டோ அதுக்கப் ப அவங்க வீட்லயு எப்டி சொல்றது அதாவ்து உனக்கோ வே ணா எனக்கு வேணான்ற மாரி வன்ட்டோ
ஆஹ்ஹ
உம் அவங்க வீட்டுக்கு போனாலு எப் டி அவங்களு திட்டுவாங்க எங்க வீட்ல வெற போலீஸ்ல கம்ளைண் பண்ணிட்டாங்க உம் இப்ப அவரு வீட்டுக்கு போனாருன்னா போலீஸ் வந்து புடிக்குல ஆ எங்க அப்பா வெற சொல்லவே வேணா ஏற் கனவே வில்லனு அதனால ரொம்ப இதுவாயிடுச்சி அது மாரி போச்சு அப் அப்றோ எங்க ஒரு நாள் எங்க வீட்டு வாசல்ல நா வந்து எப்டி சொல்றது அப்போ வந்து மார்கழி மாச இந்த பொங்கல் டைம் பொங்கல் சீசன் நானு எங்க வீட்டுப் பக்கத்ல எதுர்க்க எல்லாரு ஒன்னாதா கோலொ போடுவோ நாங்க ரோ அந்த ரே ரோட் ட்டு வா சல்ல ஒக்காஞ்சி கோலத்த பத்தி பேசிட்டு இருக்கோ ஏ நீ இத போட்டுக்கோடி நா இத போட்றன்னு இவங்க சைக்கிள்ல வந்துருக்காங்க அந்த பக்கமா ஆமா அதா ஸ்கூல் படிக்கிற பசங்கல்லா ரெண்டு மூணு பேரு சைக்கிள்ல ஏறி வருவாங்கல்ல அந்த மாரி வந்துருக்காங்க வந்து கரெக்ட் கிட்ட எங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு கொஞ்ச தண்ணி குடு பாப்பா அப்டி அதாவது எங்க வீட்டு பக்கத்ல எதிர்க்க எல்லா பசங்களு இருக்கதுனால கொஞ்சோ தண்ணி குடு பாப்பா அப்டின்னு கேட்டாங் எங்க அப்பாவ பாத்தொன்ன நாங்க சைக்கிளல்லா
ம்
அவனுக்கே யாரு எதுக்கு சைக்கிள போட்டுட்டு ஓடுனூ எங்க அப்பா சைக்கிள எடுத்து எங்க வீட்டு க்குள்ள விட்டுட்டாரு எப்டி சைக்கிள் கேக்க வந்துதான ஆவ னு அப்டின்ட்டு மறுநாள் காலைல என்னா பண்ணாங்க இதே போல எப்பயு அவங்கவ்ங்க அவங்கவ்ங்க வேலைய பாத்துட்ருக்காங்க இவங்க வராங்க யாரு எங்க வீட்டுக்கார தவர மத் த ரெண்டு பேரு
வராங்க அ
ஆமா இந்த மாரி அ அங்க்குள் சைக்கிள் வேணு அங்க்குள் யா சைக்கிள போட்டு ஓட்னீங்க நீ எந் த ஏரியா நீ எங்கர்ந்து வர உனக்கு இன்னா இங்க வேல எல்லாத்தையு கேட்டு விசார் சிட்டு ஒரு நா டேஷனுக்கு போ போறே ஒ லெட்ரு ஒரு பேப்பர் எடுத்து நா இனிமேல் இந்த தெருவு சைடு வரமாட் தெ வந்தனா